ஹலோ
ஆஹ் அண்ணி சொல்லுங்க
அண்ணி நல்லாயிருக்கீங்ளா
நல்லாயிருக்கண்ணி நீங்க எப்டி இருக்
ஆஹ் நல்லா இரு க்கண்ணி
என்னண்ணி திடீர்னு கால் பண்ணிருக் கீங்க
இல்ல சும்மாதா கூப்டே என்ன பண்றீங்கன்னு கேக்கலாம்னு எனக்கு ஒரு டவுட் சமையல்ல செரி அதுதா கேட்கலாமேன்னு கூப்ட்டே
உம் சொல்லுங்கண்ணி என்னன்னு
க்கு நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்ளா
பண்ணு வந்தாயெல்லாரோ சொல்றாங்க
அப்டியா நானு பிரியாணி பண்ணுவே இப்போ இப்ப வந்து ஒரு நாலு பேத்துக்குன்னா எப்டி பண்ணணோ அப்டிங்குறத எனக்கு ஒரு அளவு சொல்லுங்கண்ணி இப்ப சொந்தக்காரங்கல்லா வராங்களா செரி அதனால பண்ணணோ நாளை க்கி அதுதா தெரிஞ்சு க்கலாமே அப்டின்டு கூப்ட்டே எனக்கு பிரியாணி அளவு தெரியாது தா மாமா அதனால
ஒண்ணோயில்ல அது சிம்பிள் தா இப்ப நாளு பேருக்கு நீங்க செய்றீங்க அப்டின்னு சொன்னா இப்ப ரெண்டு நேரோ செய்றீங்க அப்டின்னா உங்களுக்கு ஒரு கிலோ ரைஸ் எடுத்துக் கோங்க ஒரு கிலோக்கு வந்து ரேஷியோ பாத்தீங்க ன்னா ஒரு எட்டு பெரிய வெங்காயோ எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு தக் களி
ஆஹ்
பட்டகிராம் ஆ ஏலக்கா அந்த பூ அதெல்லா வந்து த்து என்ன பண்ணுங்க ஒ ஒரு டைம் சும்மா ஜஸ்ட் கிரைண்ட் பண்ட்டு பண்ணிருங்க போட்டு அதெல்லாம் ஒரு டைம் போட்டு கிரைண் பண்ணிக்கோங்க அதுக்கப் அப்றம் அதை தனியா எடுத்து வச்சுருங்க கிரைண் பண்ணத
சரிங்க தக்காளி எல்லாம் போடக் கூடாதுங்களா
அதா தக்காளி ஒரு அஞ்சு எண்ணோ எடுத்து
ஆஹ் ஆஹ்
அப்றோ நெய்யு எண்ணெயு கலந்து ஊத்திக்கோங்க
சரிங்கண்ணி ஆஹ்
கலந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராமில நம்ம ட்ரை பண்ணது இல்லாமல் தனியாக கொஞ்ச போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்கா அதெல்லா கொஞ்ச போட்டுட்டு ப பிரியாணி லீஃப் போட்டுக்கோங்க அப்றோ பெரிய வெங்காயத்த போட்டு நல்லா நீங்க என்ன பண்ணிக்கோங்க லைட் பிரவுன் ஷ்கலர் வர ர்ற மாதிரி வனக்கிகோங்க வனக் க்குணதுக்கு அப்புறம் நீங்க இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சிருப் அது போட்டுக்கோங்க அதே மாரி பிரியாணி பேஸ்ட் போட்டு பண்ணீங்ன்னா கொஞ்சோ நல்லாருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கு நல்லா பிரியாணி பேஸ்ட் ஒரு பாக்கெட் வாங்கி போட்டுக்கோங்க
றீங்க ஆஹ அது கெமிக்கல் இல்லைங்களாண்ணி
கெமிக்கல் எல்லா ஃபுட்லயும் கெமிக்கல் இருக்குங்க என்னைக்காச்சு ஒரு நாள் கொஞ்ச ஸ்பைசியா சாப் ஒன்னொன்னா யூஸ் பண்ணிக்கலாம்
அதுதான் அதுதான்
அது போட்டீங்கன்னா கொஞ்சோ உங்களுக்கு கலர் வந்து கொஞ்ச எண்ரிச் ச்சா தெரியு கொஞ்ச நல்லா டேஸ்ட்டியா அப்டி இருக்கும் அப்றோ என்ன பண்ணுங்க கொஞ்ச தக்காளிய அதுக்கு வெட்டி வச்சிருக்கோம்ல்ல அதையும் போட்டு நல்லா வந்துட்டு அஹ் பொன்னிற மால் த்ருங்க அப்றோம் கொஞ்சோ கொத்தமல்லி ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு போட்ருங்க கொஞ்சோ கர்ட் ஊத் பத்னீங்கன்னா கொஞ்சோ அந்த புளிப்புக்கு கொஞ்சோ நல்லாருக்கோ
ஓ ஊத்துலாங்களா கர்ட்டெல்லா
கர்ட் ஊத்துலா கொஞ்சோ நல்லா உங்களுக்கோ கொஞ்சோ கிரேவி கன்சிஸ்டன்சுல கொஞ்சோ நல்லாவே உங்களுக்கு கெடைக்கோ உம் அதுக்கப்புறோ ரைஸ் அளவு எப்போதுமே ஜீரக சம்பா எடுத்துட்டீங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு டூ தனால ஒன் ஈஸ்ட்டு தண்ணி வெச்சுட்டு அத நல்லா கொதிக்க வெச்சுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு ரைஸ் போட்டுட்டீங்கன்னா சிக்கன் பிரியாணி எதுல நீங்க பண்றீங்களோ அத ஃபர்ஸ்ட்டு போட்ருங்க அர கிலோ இப்போ வந்து
த்தரத்துல சொல்றீங்ளா
ஆஹ் நா சொல்றது நீங்க குக்கர்லயே வெச்சுக்கோங்க கம்மியான பேர் தான சொல்றீங்க அதனால இத பண்ணிட்டு ஒரு மூணு விசில் வெச்சு எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டாருக் ஒன் ஈஸ்டு டூவே தண்ணி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு நீங்க லைட்டா கொதி வருமோது ஒரு மூணு விசில் வெச்சி எடுத்தீங்னாலே உங்ளுக்கு கரெக்டாயிருக்கோ
ஓ செரிங்கண்ணி செரிங்கண்ணி
நீங்ளே சமையல் எக்ஸ்பர்ட்டு நீங்க என்கிட்ட கேட்டுட்டுருக்கீங்க
இல்ல நா வந்து பிரியாணி பண்ணுனதேயில்லைங்களா அதனால செரி அது வேற திடீர்னு வரேன்னு வேற போன் பண்ணிட்டாங்களா அதனால செரி தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டே
சேரி சேரி செரி கூட ஒரு ஸ்வீட்டு செஞ்சிருங்க பாயாசோ ஒன்ன வெச்சுருங்க
செரிங்கண்ணி
பால் பாயசோ மாதிரி வெச்சீங்கன்னா ஜவ்வரிசி சேமியா இருக்குயில்லைங்களா அத நீங்க வேக வெச் சிட்டு அஹ் பால் இருந்தா ஓகே பால் ஊத்திட்டு அத வேக வெச்சுட்டு அதுல பால் ஊ த்திட்டு சுகரோ இல்ல நாட்டு சக்
சேமியா பாயாசோ மாரி எல்லா ஹ எங்க அம்மா பண்ணிருக்கு ராங்கண்ணி அப்போ சாப்ட்ருக்கறோம் அப்புறம் இந்த ஜவ்வரிசி பாயசம் ஒருவேல சின்னதுல குடிச்சதுன்னு வச்சுக்கோங்களே சின்ன வயசுல செஞ்சதுதா செஞ்சு பழகணுங்கண்ணி
அதான் இந்த டைம் வேனா அத ட்ரை பண்ணுங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னீங்கள ஆ ஜவ்வரிசி சேமியாவும் வேக வச்சுட்டு அத தனியா வச் வச்சுட்டு அதுக்கப்புறோ ஜவ்வரிசில பால் மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து நீங்க சுகர் போட்டீங்கன்னாதா நல்லாருக்கும் சுகர் ஆமா சுகர் பாயச சுகர் போட்டு பாயசோ செஞ்சீங்கன்னா கொஞ்ச நல்லா இருக் கும் அப்டி செஞ்சு ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்ல வந்து கேஷுனட் ட்ட முந்திரிலாம் வருத்து அல்ல ஜா கோட்டி என்னா ஈஸியா உங்களுக்கு பால் பாயசம் மாதிரி செய் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிரும்
ஓ சரிங்கண்ணி நா முயற்சி செஞ்சு பாக்குறேன்
உம் செரிங்கண்ணி நீங்கதா ஸ்வீட் லட்டு எல்லாம் நல்லா ஸ்
ஆமா - ஆமா நானு செஞ்சு பழகிருக்கே எனக் அங்க பக்கத்துல பழக்கமானவங்க இருந்தாங்க நாங்க இருந்த வீட்டு அப்ப அவுங்க வந்து சொல்லி தருவாங்க அங்க அப்போ அத வச்சு அவங்க வந்து இந்த ஐதராபாத் க்காருங்களா அவங்க வந்து சொல்லி வாங்க அத வெச் வச்சு நா நெறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு பழகுனே அது இப்ப செஞ்சுகிட்டே இருந்தாதான் வரும் பாத்துக் போங்ளே நா வந்து செய்யறதில்ல அடிக்கடி
உம் ஆனா கொரோனா பீரியட்ல வந்து நம்ம வீட்லயே செஞ்சோம் பாத்தீங்களா அதுல நீங்க நெறைய ரெசிபி செஞ்சல்லாம்
ஆமா - ஆமா அப்ப வந்துட்டு ஆமா அப்ப வந்துட்டு பாருங்க நா முறுக் க்கல்லாம் செஞ்சு பழகுனேன் லட்டு கடல மிட்டாயல்லாம் செஞ்சு பழகுனே அன்னி அப்போ ஆமா ஆமா கடல மிட்டாய் எல்லா செஞ்சே ஆமா தான் வச்சுக்கோங்களேன் கடல மிட்டாய் எல்லாம் ஈசி தான் ஹெல்தியும் கூட இல்லைங்ளா நம்ம கடையில வாங்கி தரத விட வீடலயே பிள்ளைகளுக்கு செஞ்சு தரலாம் அதனால இப்ப கடையில வாங்குற எல்லா உணவுகளுமே கலப்படமா இருக்கு இல்லைங் ல்ல அதனால நம்ம வீட்லயே செஞ்சு குடுத்துட் ன்னா பிள்ளைகளுக்கு சத்தும் கூட அப்புறோ நம்ம சுத்தமாவு செய்யலா அதுனால செஞ்சுட்டே
உம் சரி அண்ணி செரி செரி வேற என் என்ன பண்லான்ட்றுக்கிங்க பிரியாணியும் பாயசமா மட்டு தானா
கடையும் வைக்கலாம் அப்டின்னு பாத்துக்குட்டு இருக்கோ சீக்கிரத்துல அஹ் நல்ல
ஆமா அண்ணன் நல்லா பிரியாணி செய்வாங்கல்ல
ஆமாங்கண்ணி
சேரிண்ணே சேரி சேரி அப்ப நீங்க பேசாம கடை போட்ருங்க அதுதா நல்லது ஏன்னா நெறைய பேரு இப்ப பிரியாணிதா வந்து நல்லா சாப்பட்றாங்க எல்லாரு அத எதிர்பாக்குறாங்க நீங்க கட போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இன் ஆமா இருக்கு
அதுதான் பாத்துட்டு இருக்கோம் செய்யலாம்னு
உங்க ஸ்கூல் இதெல்லா எப்டி போயிட்ருக்
ஆஹ் ஸ்கூல் ஆஹ் பரவால்லைங்க இன்னைக்கி ஸ்கூல் போயிட்ருக் இருக்குது இப்ப லீவ்ல இருக்கறிறதுனால அப்டியே போயிட்டிருக் இது ஸ்கூலு இனி லீவ் முடிஞ்சாதா தெரியுங்க அண்ணி
ச்சேரி ச்சேரி சரி பசங்கள்லா அடுத்த ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க
பசங்களை பாஸ் பண்ணிட்டானுங்க இனி அவனுகளுக்கு புக் எல்லாம் வாங்கணு ஆமாங்க இனி வருஷோ சீக் சீக்கிரம் ஓடுது இல்லைங்ளா
ஆமாங்க ஆமா
னால பிள்ளைகளு வளந்துட்டு வருது சீக்கிர சீக்கிர ஆமா இந்த அந்த புக்கெல்லா நீங்க வாங்கிட்டீங்களா
ஆஹ் புக் எல்லாம் வாங்கியாச்சு ட்டு ஆஹ் இன்னு வந்துட்டு அது இப்பதா ரீசண்டாதா குடுத்தாங்க ஏன்னா முன்னாடியே குடுக்கல அதனால இன்னு கவர் போடுற இது அந்த மாதிரி சில ப்ராசஸ் க்கு இன்னு புக் எல்லா அந்த நோட் ப்ளஸ் தமிழ் பண்ணுங்களா அதெல்லா பண்ண வேண்டியது இருக்குல்ல அதுக்கெல்லா போட வேண்டியது இருக்கு அது இனிதானே உக்காந்து பண்ணணு நீங்க
இல்ல நானு பண்ணுன நீ நே த்துதா நாங்களு நேத்துதா வாங்குனோ இனிதா நாங்களு போடணு இப்ப ரெ-ரெண்டு நாள் லீவ் வருது இல்லைங்களா அப்ப போட்டுட்டு அப்புறோ நம்ம திங்கக்கிழம அவங்களுக்கு ஸ்கூல் தொடங்கிருச்சு திங்கக்கிழமை குடுத்தனுப்பிறலான்ட்டு இருக்குறேங்க உம் உம் ஆமா ஆமா உங்களுக்கு ஸ்கூல் பக்கங்களா தூரங்களா
ஆஹ் ஒரு பத்து நிமிசோனு வச்சு க்குங்களே உங்க அண்ணாவே போய் விட்ருவாங்க விட்டுட்டு அப் அப்றோ அவரே கூட்டிட்டு வந்துருவாரு முன்னாடிதா வேன் அரேஞ்ச் பண்ணி விட்ருந்தே அப்றோ பாத்தீங்
பாதுகாப்பாவு இருக்கும்
ஆஹ் பாதுகாப்பா இருந்துச்சு ஆனா டைமிங் காலைல பாப்பா சீக் க்கிரமாவே கெளப்பி விடணும்கற மாரி சொல்றாங்க ஈவினிங் வர்றதுக்கும் ரொம்ப க்குது அரை மணி நேரம் பக்கோ லேட்டாகுது அதனால என்ன பண்ணிட்டோ தர்ஷம் பேசாம அவள மார்னிங் அவரு கொண்டு போய் விட ஈவினிங் அப்டியே பிக்அப் பண்ணிக்கலா வேனுக்கு எதுக்கு குடுக்கணு அப்டிங்கற மாதிரி யோசிச்சு இந்த வருஷம் வேன நிறுத்திட்டோ
செரிங்கண்ணி செரிங்கண்ணி
உங்க பசங்க எப்டி போறாங்க
நடந்துதா போறாங்க அண்ணி ஸ்கூலுக்கு நடந்துதா போறாங்க
நீங்க வந்து விட்ருவீங்க
த்துருவங்கண்ணி நான் விட்டுருவே இல்ல காலையில வந்துட்டு பசங்கள வந்து கண ஹஸ்பண்ட் கூட்டி கொண்டு விட்ருவாரு உம் சாயங்காலம் வந்துட்டு நானே கூட்டிட்டு வந் த்துருவங்கண்ணி கூட்டிட்டு போயிருவே ன்ன
அம்மா அப்பாலாம் கூப் ட்டாங்களா நல்லா இருக்காங்களா
அண்ணி நல்லா இருக்காங்க போய்தா பாக்கணு
செரி அண்ணி
அவங்க தூரத்துலதா இருக்குறாங்க போய்தா பாக்கணு
சேரி சேரி
ஆஹ் ஆஹ் முடிஞ்சிருச்சண்ணி முடிஞ்சிருச் முடிஞ்சிருச்சு
ஓ சரி எப்ப இங்க வராங்களா இல்ல அங்கேயேதா இருக்காங்களா
வீடு பா கட்டிட்டு இருக்காங்க
செரிங்க
ஆஹ் அதனால சீக்கிரமா வந்துருவாங்க இங்க வீடு கட்டி முடிச்சுட்டு
ஹும்
வந்துருவாங்க அண்ணி
சேரிங்க செரி செரி செரி
செரிங்க ஆயிருச்சு அண்ணி இப்ப செஞ்சுட் ட்டோ இந்த இனிதா பிள்ளைகளுக்கு சாப்பாடு குடுக்கணு
செரிங்க செரி செரி
சாப்ட்டாச்சுங்ளா
நாங்க சாப்ட்டோ சாப்ட்டுட்டுதா இருக்கோ சேரி
செரிங்கண்ணி ரொம்ப நன்றிங்கண்ணி பேசுனது சேரி திரும்பவு சந்திக்கலாங்கண்ணி சேரி வெக்கட்டுங்களா ஆஹ் நன்றியண்ணி நன்றி ம்